ஆ ஹலோ ஹலோ
ஹலோ லதா கேக்குதா
ஆ கேக்குது அருண் ஒ
ம் ஆ எனக்கு நல்லா கேக்குது லதா எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கேன் இன்னிக்கு உங்கட்ட ஒரு சுவாரஸ்யமான டாபிக் ஒண்ணு பேசலான்ட்ருக்கே
சொல்லுங்க என்ன விஷயம்
ம் நம்ம ட்ரீம்ஸ் எப்டி இருக்கணும் நம்ம லைஃப் கோல்ஸ் எப்டி செட் பண்ணணு இத பத்தி எல்லா வந்து எனக்கு கொஞ்ச நறைய கிளாரிட்டி தெரிய வேண்டிருக்கு அதனால தா சரி நீங்க கொஞ்ச ஜீனியஸ்ல அதனால உங்கள கூப்ட்டே
ஜீனியஸ்லாம் சும்மா சொல்லாதீங்க நானே ஏதோ ஓட்டிட்டுருக்கே
ம் ம் ம் ம்
ஆக்சுவலா ஒவ்வொரோட ஒ ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அவங்களுக்கு டரீம்ஸ் கோல்ஸ் அப்டின்னு சொல்றது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானச்சு முக்கியமான விஷயம் ஒரு நமக்ன்னு சொல்லி ஒரு ட்ரீம் நமக்ன்னு சொல்லி ஒரு கோலு செட் பண்ணாம நம்மனால வந்து ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு மூவ் ஆக முடியாது லைக் ஒரு ப்ராகரசிவோட மூவ் ஆக முடியாது ஸ்போட்ஸ்லமே நமக்கு லைஃப்ல மஸ்டு
ம் ம் ம் ம் இப்ப நம்ம ட்ரீமுங்குறோ கோல்ன்னு ஒண்ணு சொல்றோ இப்ப ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் அப்டின்னா நம்ம எப்டி அத எடுத்துக்கிறது
ஆக்சுவலா டிஃரென்ஸ் அப்டின்னு சொன்னா ட்ரீம்ஸ் சொல்றது வந்து நாம வந்து இந்த மாரி வேணு அப்டின்னு சொல்லி ஆசப்பட்றது
ஓகே ஓகே ஓகே
லைக் திங்க் பண்ணுவோ ஐயோ எனக்கு இந்த மாரி கெடச்சிராதா அப் நம்ம ஆச தா படுவோ ஆனா கோல் அப்டின் சொல்றது வந்து ஆ ஒரு நா இத கண்டிப்பா மஸ்ட் இத பண்ணியே தீருவேன்னு சொல்லி அது அதுக்கு நாம ஒர்க் அவுட் பண்றது ட்ரீம்ஸ்ல வந்து ஒர்க் ஒர்க்கவுட் பண்ண மாட்டோ ஜஸ்ட் ஆச தா படுவோ
உம் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றக்காக வேல பண்றது உம்
தா வந்து நமக்கு கோலு
உம் உம் உம் உம் உம் சரி ஒங்களுக்கு சின்ன வயசு சின்ன வயசுல என்ன ட்ரீம் இருந்துச்சு
ஆக்சுவலா நா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மாச கேட்டா டீச்சரா இருக்கணும்னு சொல்லுவே ஒரு மாச பாத்தா நா டாக்டர் ஆகணு சொல்லுவே ஒரு மாச பாத்தா நா வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லுவே இந்த மாதிரிதா ஒவ்வொன்னு போயிட்ருக் டீச்சரா இருக்கும் போது நா சொல்லுவே ஆனால் எனக்கு எனக்கு வந்து பிள்ளைகளுக்கு டீச் பண்ணி குடுக்குறது ரொம்ப பிடிக்கு அதனால தா நா டீச்சரா போனும் அந்த மாரிலாம் சொல்லிட்ருப்பே
ம் உம் உ உம் இப்ப அந்த ட்ரீம் எதுவு சேஞ்ச் ஆயிருச்சா
இல்ல இல்ல இன்னு நா அந்த ட்ரீம நோக்கி போயிட்டே தா ருக்கே பட் இன்னு ஒரு ச சக்சஸ்ஃபுல்க்கு போகல பட் ஸ்டில் ஐம் ஒர்க்கிங் ஹாட்
உம் சூப்பர் சூப்பர்ங்க எனக்கெல்லா வந்துச்சு சின்ன பிள்ளைல இருக்கப்ப நா வந்து ஒரு பிளைட் ஓட்டணு அப்டின்லா வந்து பெரிய கனெவெல்லா இருந்ச்சு எனக்கு
அப்டியா அப்ப இப்ப என்ன பண்றீங்க
ஆ இப்ப நா வந்து வாழ்க்க லைஃப் ஸ்டைலு இதெல்லா வந்து அ நம்ம நெனைச்ச மாரி யா நடக்குது அது பாட்டுக்கு ஒரு இதா போய்ட்ருக்கு இப்போ வேற வேற பீல்டுல வ அ மாற்றாங்க வேல செய்யுறாங்க அப்டி இருக்கு ஏ நெலமயு அதே மாரிதா நா வேற ஃபீல்ட் லதா வேல செய்யறே ஆனா இன்னு எனக்கு அந்த ட்ரீம் வந்து அப்டியே மனசுல அப்டியே ஒ இதா போய்கிட்டே இருக்கு
கண்டிப்பா சில நேரத்துல நம்மளோட ட்ரீமு மாறலா ஆனா நம்ம வந்து ட்ரை பண்றத மட்டு விட்டுறக்கூடாது ஸ்டில் நீங்க அதுக்காக வொர்க் கோட் பண்ணலா ஏ அப்டின்னு சொன்னா நம்மள ஃபேமிலி சி ஸுஸந் தா அந்த மாரி மாத்திருக்கு பட்
ம் ம்
நம்ம ஏ மாறணு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப எல்லாருக்கு எல்லா மனுஷங்களுக்குமே வந்து ட்ரீம் இருக்கு நெனக்கிறீங்களா
கண்டிப்பா பெரும்பாலனவங்களுக்கு இருக்கு ஆனா அது எல்லாருமே அ தா வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க செலர் வந்து உள்ளுக்குள்ளயே வச்சு ப்பாங்க சைலன்ட் கில்லரா இருப்பாங்க ஆனா சில டைம் வந்து சிவ் பண்ணிட்டு காமிப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த டிரீம் இருக்கு அந்த டிரிம் இருக்கு ன்னு சொல்லி வாயால சொல்லிருவ
ம் ம் ம் ம் இப்ப நம்ம ட்ரீம் மட்டு வச்சுட்டு இருந்தா லைஃப்ல இது பண்ண முடியுமா என்ன
கண்டிப்பா கெடையாது அது எப்டி ட்ரீம மட்டு வச்சுட்டு நமளால என்ன பண்ண முடியு கண்டிப்பா நமக்கு ஒரு விஷுயோ வேணுனு ஆசப்படுறோம்னா அந்த எக்ஸாம்புலுக் கு வந்து நா ஒரு கார் வாங்கணும்னு நெனச்ச எனக்கு வந்து ஒரு காரு வாங்கி கார்ல உட்காந்து போகணும்னு நா ஆசப்பட்ற நா ஆசப்பட்டா மட்டு போதாது தானே அதுக்கு ஃபஸ்டு நா வந்து எனக்கு காசு வேணு அந்த காசு க்கு என்ன பண்ணணு வேல பாக்கணு அந்த காரு வாங்குற அது ந ஆசப்பட்ட காரு என்ன காரு அந்த காரு எவ்ளோக் காஸ்ட்டு நா என்ன ஒர்க்கு பண்ற எத்தன வருஷோ வேல பாத்தா என்னால அந்த கார வாங்க முடியு அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணணு சோ இதுதா ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ஆகு ஷியம் வேணும்னா நம்ம ப்ராப் ப்பரா எல்லா பண்ணா மட்டுதா கெடைக்கு ஜஸ்ட் நா வந்து ஆசப்பட்ட கனவு கண்டுட்டே எனக்கு கெட சிரு அப்டின்னு சொன்னா கண்டிா அது கெடைக்காது தானே
ம் ம் ம் இப்ப நீங்க நெறைய பேரு ட்ரீமு இது பண்ணணு அ அப்டின்ற மாரி சொல்றீங்க ஆனா அத வந்து சில பேரு தான சக்சஸ் பண்றாங்க நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க
உண்ம தா ஏன் அப்டின்னா ஆ சக்சஸ்ஃபுல்லா இருக்குறவங்க
ம் ம்
எப்டி இருப்பாங்க ஜஸ்ட் எடுத்தோனே அவுங்களுக்கு யாராது தூக்கி குடுத்துருப்பாங்களா கண்டிப்பா கெடையாது ஆவ்ங் வந்து கண்டினியூஸா அந்த ஒரு விஷயத் த்துக்காக போராடி சக்சஸ் ஆ சஸ்சஸ்ஃபுல் லைஃபுக்கு வந்திருக்காங்க இன்னொன்னு வந்து அவுங்க வந்து ஒரே அட் ட்டம்ட்லயே அவுங்க வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்களா அப்டின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கெடையாது அவுங்க நெறய அட்டம்ட்டு போட்டு
ம்
அதுகப்ற தா அந்த சக்சஸ்கு வந்துருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
இது நம்பளோட ஃபெயுலியர வச்சு பயப்பட மாட்டாங்க ஓகே இந்த டைம் போயிரிச்ச ஓகே ஃபைன் நா அடுத்த டைம் பாகுற அந்த மாரி அவுங்க சோ ஸ்போடிவ்வா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவாங்க அதனால தா கடைசிய அவுங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன நிப்பாங்க ஈவன் ஃபெய்லியரா பாத்து பயந்து அந்த பஃஸ்ட்டு ஸ்டேஜ்லயே நின்டாங்க அப்டின்னா கண்டிப்பா அவவுளுக்கு வந்து ஒரு சக்சஸ் கெடச்சிக்
ம் ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கள்ள வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய லட்சியம்னா என்னவா இருக்கு
எனக்கு நா வந்து அ வாண்ட் டு பி குட் உமன் ஆக்சுவலி எனக்கு வந்து ஆ பெருசா அப்டி ஆகணு இப்டி ஆகணு இல்லல்ல நல்லா இருக்கணு இன்னொன்னு நா வந்து எ குடும்பத்துக்கு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனு நல்ல விதமா சம்பாதிக்கணு மன நிறைவா வாழணு இதுதா எனக்கோட ட்ரீமு என்னோட கோல் வேற எதுவு எனக்கு பெருசாலா இல்ல
ம் ஏங்க இதுவே மே ரொம்ப பெருசான கோலுங்க இது கூட இல்லாம நெறய பேர் இருக்காங்க
உங்களுக்கு உங்ளோட கோல் என்ன
ம் ஆனா எ வேல பாக்குற எடத்துல வந்து ஒரு இன்னு வந்து டெவலப் ஆயி அடுத்த அடுத்த லெவலுக் போணு அப்பற வந்து என்ன பெத்தவங்க என்ன கட்டிட்டு வந்தவங்க இவங்களுக்லா வந்து அவங்கோளோடைய ஆசைகள் என்ன இருக்கு அவங்களுடைய கனவுகள்லா என்னவா இருக்குமோ அதெல்லா வந்து நா வந்து நெறவேத்தி குடுக்கணு அதுதா என்னுடைய மிகப்பெரிய
ம் சூப்பர் பெத்தவங்ளோட மகிழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய கோல் தா ஆக்சுவலா இது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் ரைட்
எஸ் எஸ் ஷூர் ஷூர் இப்ப நீங்க கோல்னு சொல்றீங்க அத வந்து நம்ம எப்டி செட் பண்ணணு
ஃபஸ்ட்டு நம்மள்க்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்டின்னு சொல்லி பாக்கணு
ம் ம் ம்
ஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளோட ஸ் கில் நம்ம அனலைஸ் பண்ணனு அதுக்கப்றோ அ லைக்கு என்னோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல என்னால முடியுற மாதிரியோ ஒரு கோல செட் பண்ணனும்
ம் ம் ம்
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நா வந்து நா டாட் டா பிர்லாவா மாறணு ஆக்சுவலா இப்பவே நா குடுச வீட்ல தா இருக்கே ஆனா நா வந்து டாட்டா பிர்ல்லா மாதிரி இருக்கோணு அப்டின்னு சொல் லி நா திங்க் பண்ணா முடியுமா
ஆ முடியாது
சோ அதுதா எதார்த்தமான கோல செட் பண்ணணு
ம் ம் ம்
அதாது நம்ளால அச்சீவ் பண்ண முடிய்ற மாதிரி இருக்கணு வே வேலீடா இரு கணு சும்மா எல்லாரு கோல் வைக்கிறாங்கன் சொல்லி நானு எனக்கு கோல் செட் பண்ணே அப்டின்னு சொன்னா இது அது கெடையாது
ம் ம் ம்
சோ நம்ம செ ட் பண்ற ஹோலுமே வந்து அந்த அந்த கோலு நம்ம கரெக்டா இருக்கணு
ம் ம் ம் இப்ப அப்ப பெரிய இலக்கெல்லா வைக்க கூடாதுன் நெனக்கிறீங்ளா வாழ்க்கைல
அப்டி இல்ல வைக்கலா வச்சா நல்லதுதா ஆனா அத சின்ன சின்ன இத ஸ்பிலிட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜுக்கு போகணு அடுத் அந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறணு நா எடுத்தோனையே டாடா பிர்லாவா தா ஆவே அப்டின் சொன்னா கண்டிப் ப்ப அது முடியுமா முடியாது இப்ப எக்ஸாம்புக்கு நீங்க வந்து படி ஏறணு ஆ படி ஏறது ஒரு ஒரு படியா தானே ஏற முடியும் ஒன்னாவது படில்ல இருந்து உங்ளால பத் பத்தாது படி ஏற முடியுமா இல்ல நா ஸ்ட்ரரைட்டா பத்தாது படிதா ஏறுவே சொன்னா கண்டிப்பா முடியுமா
ம் ம் ம்
மாரிதா இறங்கு போது ஒரு ஒரு படியா இறங்கினாதா நீங்க மெல்லமா இறங்க முடியு மேல இருந்துட்டு இல்லனா கரெக்டா நா வந்து கடைசி படி குதிப்பெனா கீழதா விழுவோ சேம் அத மாதிரிதா ஒரு ஒரு ஸ்டெப்பா ப்ராசஸ் கரெக்டா போச்சுன்னா நம்ம ட்ரீம் கரக்டா இருக்கு கோல் கரெக்டா போயிட்டு இருக்கு
ம் ம் இப்ப ஒரு கோல் செட் பண்ணி நம்ம வந்து ஆ அத நோக்கி போயிட்ருக்கோ ஒரு கட்டத்துல வந்து அதுவே நமக்கு ஒரு ஃபெடப் ஆகுது அப்டின்றப்ப நம்ம என்ன செய்ணு
நமக்கு வந்து எப்டி எனா பண்ணணு அப்டின்னா வந்து நெறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் படிக்கணு அப்போ அந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் நீங்க படிக்கும்போது அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து
ம்
சொன்ன மாரிதா ஒரு அ ட்டம்லேயே கண்டிப்பா வந்து சக்சஸ்ல் ஃபுல் மென்னா வந்துருக்க மாட்டாங்க
சோர் சோர் சோர்
சோ அவங்களோட ஃபெயலியர்ஸ் நம்ம அப்ப படிப்போ அப்போ படிக்கும்போது நமக் கு நாமே இன்ஸ்பிரேஷனா இருந்துக்கணு ஓகே நாம இப்ப இந்ததுக் கே நம்ம வந்து துவண்டு போயிட்டோ பாரு இவுங்க எல்லா இவ்ளோ பெருசா இஷயூ ஆயு அங்க ஸ்டில் அதுக்காக போராடி இருக்காங்க அந்த மாரி நமக்கு தாட் வரு சோ நம்மளோட விஷயத்துல நம்ம இன்னு கான்சன்ட்ரேட் பண்ணுவோ இன்னொன்னு நமக்கு புடிச்சமான விஷயத்துல நம்ம வந்து இன்னு நல்லா இன்வால்வ் பண்ணணு நம்மள
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இ இதெல்லா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவுங்கதா நம்ம ரொம்ப அதிகமா இருக்காங்க அவுங்க வந்து இந்த கோல்ஸ்ல நம்மளுடைய ஒரு கோல்ஸ்ல வந்து அவுங்களுடைய பங் கு என்னவா இருக்குனு நீங்க நெனைக்கிறீங்க
ஆக்சுவலா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து ஆ என்கரேஜ் பண்ணுவாங்க ஈவன் நம்ம வந்து ஒரு தப்பான பாதைக்கு போனா நல்ல ஃப்ரெண்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க டே நீ போற பாத தப்புடா பண்ணாத எக்ஸாமம்பிளுக்கு எடுக்குறோ ஒரு காலேஜ் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு சிகரெட் குடிக்கிறா இன்னொருத்த சேரிடி குடிறான்னு சேரி குடிக்குறால குடிச்சிட்டு அவ பாடுக்கு ஒதுங்குனா அவ நல்லா ஃப்ரெண்டு கிடையாது இன்னொருத்த குடிக் கும் போது நீ குடிக்காததுனு வாங்கி புடுங்கி போட்டு இந்த மாரி குடிச்ச கேன்சர் வந்துடுடா சொன்னா அவ நல்ல ஃப்ரெண்டு சொல்லுவாங்கல்ல ஊக்குவிப் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பனம் தேக்கு விப்பான்னு சொல்லுவாங்க அதுதா இது சோ ஃப்ரெண்ஸ் சு தா நம்மள வந்து நல்ல இதுக்கு கொட்டு போவாங்க நம்ம மேக்சிமம் டைம்ஸ்ச ஃப்ரெண்ட்ஸோட செல செலவு பண்றோ ஈவன் மேக் சிமம் நம்ம வந்து எல்லா நல்லது கேட்டது எல்லாத்தயுமே ஃப்ரெண்ட்ஸிட்ட மட்டுதா ஷேர் பண்ண முடியு சோ பிரண்ட்ஸ் இருந்தாம பட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா இது அமைஞ்சிச்சுன்னா நம்ம நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலா சேரி அருண் எனக்கு இன்னொரு கால் வருது நா பேசிட்டு வரே
ம் கண்டிப்பா லதா ஹெல்து பாத்துக்கங்க பாய்